ஹலோ ஆ கேக் கேக்குதுங்ளா ப்ரோ
ஆ கேக்குது
அ ப்ரோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தோழர்
ஆ நல்லா இருக்க தோழர்
ஆ என்னா பண்ணீங்க சாப்டீங்களா இல்லீங்களா இன்னைக்கி
இப்பதா செஞ்சுட்டு இருக்க
இப்பதா செஞ்சி சாப்டுனு இருக்
இதுக்கு மேல சாப்புணு இப்பதா செய்ற இன்னொரு அர ஆஃப் நவர் ஆகு ஆஃப் நவ
ஓகே ஓகே ப்ரோ அ என்ன இன்னிக்கு என்ன பண்ணீங்க காலையில இருந்து என்ன பண்ணீங்க அலோ
இதுக்கு மேலதா ப்ரோ
ஆ இதுக்கப்பற ஓகே ஓகே ஓகே நானு இப்பதா காஃ டீ சாப்ட்டு இப்பதா ஒக்காந்த அப்பறமா நைட் ஷிப்டு ஒர்க் இருந்த இருவது நாள் ஒர்க் அதனால அதெல்லா கொஞ்சம் பாத்துன்னே செஞ்சுன்னே இருந்த ஒர்க் ஃப்ர வீட்லயே வேல செய்ற மாரிதா சில டாஸ்கு மாரி என்க்கு ஒரு குடுப்பாங்க அதெல்லா முடிச்சுதா ஒரு நாள் மாரி குடுப்பாங்க அதெல்லா முடிச்சுன்னு ஒக்காந்து இருந்த இன்னிக்கி காலையில பாத்
இப்டியே குடு
கேக்குதுங்களா
ஆ கேக்குது அதான் தூக்கோ இல்லாம எனக்கு வொர்க் பன்ன முடில
கா காலையில பாத்தீங்கன்னா என் நண்பர்கிட்ட பேசுனே கொஞ்ச நேரம்
சரி
கொஞ்ச நாள் பேசி அவர்கிட்ட டெ என்ன நான் என்னென்னு தெரிஞ்சிக்கினேன் இன்னிக்கு என்ன நியூஸ் நா இன்னைக்கு என்ன நியூஸ்னு கேட்டு தெரிஞ்சிக்கினே ஏன்னா ஒர்க் ஒர்க் வேலைக்கு போய்ட்டு இருந்தேன்னா என்ன பார்க்க முடியல
ஆமா
தனா ஆ அதலா நா தெரிஞ்சுக்கினே கொஞ்சோ பகுத்தறிவின பத்தி கொஞ்சோ அவரும் பேசனா நானு பேசுனா கொஞ்சோ தெரிஞ்சுக்கினே செர் வெளில கொஞ்சோ வெளில கூப்ட்டாரு கொஞ்சோ ஒர்க் இருக்குனு சொன்னே வேல இருக்கு நம்ப அப்றமா போலானு அப்டின்னு நா சொன்னே செஞ்சேன்
செரி
ஆமா அன்பு பத்தி என்ன நெனைக்கிறீங்க அது சொல்லுங்க அன்புனா என்னன்றீங்க நீங்க
அன்புன்னா என்ன ப்ரோ அது அதே மீனிங் தா எல்லா லவ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆ ஆமா
ஆ
உங்களுக்கென்னது
ஓ அன்புனு கேட்டீங் னா சி இப்ப அம்மா அம் அம்மாவுக்கு அடுத்து அடுத்தது நம்ப பார்ட்னர் கிட்டதா எதிர் பாங்க நம்ம மனைவி கிட்ட நம்ப காதலி கிட்டதா அந்த அன்ப எதிர்பார்க்க முடியு ஏன்னு கேட்டீங்கனா ஹலோ
ஆ சொல்லுங் சொல்லுங்க
ஆ யானிங் கேட்டீங்கன்னா ஒரு ஓன் ஒரு வயசுல இருந்து ஒரு பத்து வயசு வரையும் அன்புனா அம்மா கிட்ட சிலர் நம்ப சொல்ல முடியும் கேட்க முடியும் புரிதுங்களா இந்தந்த விஷயத்த அம்மா கிட்டதான் சொல்ல முடியு ஏன்னா கவலை படாமல நம்ப இருந்த நாள் அது அதனால ஒண்ல இருந்து ஒரு பத்து பதினைஞ்சுகுள்ள அம்மா கிட்ட தான் அந்த அன்பு கேக்க முடியா அதுக்கப்புறோ அன்புனா நம்ப காதலிக்கிட்ட நம்ப அம்மா மனைவி கிட்ட தா எதிர்பார்க்க முடியி ஏனா அம்மா கத்து அந்த சான த்துல அவங்கதா இருக்காங்க இப்போ நம்ம நண்பர்கிட்ட ஏதாச்சு ஒர பத்தி இப்போ ஒரு ஒரு கவலையோ ஒரு அம் அன்பு பத்தி எதோ ஒ சொன்னா செஞ்சானா ஆ ஓகே அப்படின் தா சொ ஆமா அதுதா உண்ம ரியாலி அயோ
ஓட்ட நம்ம அதா சொல்லுவோ அதுக்குதா ஓட்ட வாயின் சொல்லுவோ இத இங்க கேட்டு அங்க போய் சொல்லிடுவா நாலு பேருக்கு அ தெரியது ஆமா
நாலு பேருக்கு தெரிய மாரி இப்போ நம்ப மனைவி கிட்ட கேட்டா நெனைச்சுக்க ஓ அது அது சி ரொம்போ சீக்கிர கட்டுக்கோப்பா வெ ச்சு இருப்பாங்க நீங்க ஆமா அது மாரிதா ஆமாங் கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்க செய்வாங்க இப்போ நம்ம கஷ்டத்த அவங்க புரிஞ்சுப்பாங்க ஐயய்யோ நம்போ நம்ப காதலன் இவ்ளோ கஷ்டப்படுறானே நம்ப வீட்டுக்காரு இவ்ளோ நம்பளு ளுக்காக இவளோ கஷ்டப்படுறாங்க செய்றாங்க அததுதா அன்புன்னுவோ பசுலவங்கலா கல்லாண கல்லாண ஆயும் மாலாம இருக்றாங்க பாத்தீங்களா அந்த அன்புக்கு ஏன் ஏகுவங்கலா இருக்காங்க கல்லாண ஆயிருச்சு ஆனா ஏங்காம இருப்பாங்க ஏன்னா அவங்கக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலா அதுனால ஆனா ஆனா ரெண்டு பேரு வீட்ல தா இரு பாங்க இன் கேக்கதுக்கு தா ஆள் இல்லாத மாரி சுத்துவாங்க ரெண்டு பேரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்புனு சொல்ல முடியாது ஏன் கேட்டா அது நம்ப அன்புனு சொல்ல முடி என்னனா என்னா அப் டின்லா அதெல்லா இல்ல இப்ப மன்ஷனுக்கு அன்புதா இப்ப நம்ப வீட்டுக்கு ஒனு வ மா வேலைய முச்சுட்டு வரோ எனக்கு தண்ணிக்கு எடுக்கத்துக்கு ஆள் இரு க்றாங்களா அ எப்டி வ வேல போச்சு அவர் கேக்கதுக்கு ஆள் இரு
ஆமா நம்மளோட இது பகு ஆமா நம்மளோட கஷ்டத்த ஷேர் பண்றத்துக்கு இருக்காங்க
கண்டிப்பா வேணா அயனா இந்த சு இந்த இந்த காலகட்த்தல அன்புதா நம்ம எதிர்பாக்குறோ ஏனா அது அது இல்லாம நம்மனால இருக்க முடியாது
ஆமா
புரியுதிங்களா நம்ம ஒரு கஷ்டோ இருப்போ செய்வா இருப்போ யார்கிட்ட சொல்லி அழலாம் போல இருக்கும் ஒண்ணு மனைவி கிட்ட அழுலாம் இல்லன்னா அம்மா கிட்ட அழலாய் அப்புடியும் இல்லாதவுங்க எனக் கடவுள் கிட்டதா மண்டி போட்டு அழுவாங்க ஆமா ஏனா ஒர் ஆமா ஆனா மக் மக்களுவுளே சிந்தன பாருங்களே ஏ
எனக்கு என்ன தேவ இருக்கும் போது தா கடவுள் கிட்ட வருவாங்க ஆமா இப் இப்ப எப்புடி நம்ம அம்மா கிட்ட எனா தேவ இருந்தா மட்டும் போய் அம்மா கிட்ட அம்மா அப்டி இப்புடின்னு
கரெட்டா இந்த மனுஷங்க கொஞ்சோ இதா ஆயிட்டாங்க இகோஸ்டிகா ஆயிட்டாங்க
பாமா இப்ப தெளிவாயிட்டாங்க எதுக்கு வந்திருக்க என்னா வேணு அது சொல்ட்டு நீங்க கெளம்பு அப்டின்னுவாங்க ம் ம் அதெல்லா நெறையா இருக்கு ப்ரோ அன்புனா பத்தி நெறைய சொல்ட்டு போலா
இப்போ ரீசென்டா ஏ ஏயப்ப ஃப்ரெண்ஸோட இல்ல ஃபேமிலியோட எங்க எங்க போனீங்க படத்துக்கு எதுவு போனீங்களா இல்ல
ஒரு ரீசண்ட்டா அந்த கருப்பு ஆமாமாம் ப்ரோ கருத்து வ கருப்பு படம் போனம் ப்ரோ ஃபேமிலியோட அது நல்லா இந்துச்சு அந்த பா அந்த பாட்டுக்க ரசிச்சாங்க சாமி எல்லாம் வந்துச்சு ப்ரோ அந்த பாட்டுக்கு எங்க ப்ர பிரதருகே வந்துச்சுங்களன் பாத்தீங்க என்னால நம்ப முல்ல ஐயோ அந்த நாக்கல்லா நீட் ட்டினே பண்ணது அப்பா ஒரு மாறியாயிடுச்சு எனக்கு ஐயோ ஆமா ஆமா
ஆ பண்ணி காமிச்சா
ஆமா அத ரீட்டிங்கா பண்ணாங்க ஆனா நின்நீங்க போனீங்களா ஃபேமிலியோட
இல்ல ப்ரோ நா எங்க வி சனியா போ போரதுக்கு நம்ம யாரும் கூப்பிடுவோ ஃபிரண்ட் எவனும் வரமாட்டா பாத்தா பஸ்ட்டு நாள் வேற ரெண்டு நாள் ரிவ்யூ பாத்துட்டு நா இங்கயே சாப்டுக்குறன் பாத்துருவங்கங்க அப்டி இருந்து நம்ப யார் கூட போ முடியு முடிஞ்சா நம்ப வந்து படம் பாக்கல நானு ஃப்ரெண்ஸ் கூட யார் கூடயாதுதா உக்காந்து இல்ல ஆன்லைன்ல இன்னொரு ஓ போன் வந்து பாத்துக்க வேண்டியதா வேற வழி இல்ல
ஆமாமா ஆனா நீங்க நீங்க பேசுற பாத்தா நீங்க அன்புக்காக ஏங்குறிங்க இரு ப்பீங்கன் நெனைக்கிற ஏனா நீங்க பேசுறத
இல்ல எல்லாது தேவல்ல அம்மா எல்லார்க்கு அது தேவ எல்லார்
ஏனா இப்போ தேவல்லன் சொல்ல முடியாது ஒரு ஆளு கிட்ட தா நம்ப அன்பு எதிர்பாக் பாத்தே ஆவணு யான்னு சொல்லுங்கள நம்ப ஒரு எடத்துல உ ஆமா ஆமா இப்போ பாத்தீங்கனா இப்போ அந்த மீடி அ சொ அ மண் இந்த நியூஸ்ல அந்த மொபைல்லல்லா பாத்தீங்கன்னா அ ம கல்யாணோ ஆயியு அடுத்தவுங்கூட இருக்கற மாரி எல்லா இருக்காங்க பத் தீங்ளா அதல்லா ரொம்ப கஷ்டோ
ஆமா
அது ஒரு நியூஸா போயினு இருக்கு அது கேள்விப்பட்டீங்ளா
ஆ இதெல்லா நம்ம ரெகுலரா எல்லா நியூஸ்லயு வர்றதுதா அதெல்லா நம்ம பாக்க கூட பாத்தமா கேட்டுட்டமோ போய்ட்டே இருக்கணு அத நம்ம ஜட்ஜ் பண்ணவு முடியாது இதுவு பண்ண முடியாது
அது அது பாருங்கள நீங்க அத யோசிச்சு பாருங்கள நம்ப என்னதா பண்ணாம இருந்துட்டு இவங்க அவங்க கிடை கே போறாங்க
விடுங்க அத பேசினு அத பத்தி நம்ம எதும் பேச வேணா அதெல்லா பே னா நம்ளுக்கு ரொம்ப இதா போய்டு டீப்பா
ஆ ஓகே ஓகே ஓகே சேரி சேரிங்க அப்புறோ பாத்தனா இது கூட சொல்லலா நீங்க நான நண்பர்கிட்ட எப்டி ட் நல்லா என்ஜாய் பண்ணி பேசுவீங்களா
நம்மதா இப்ப என்னென்ன என்னன்ற மாரி ஆய்ச்சி எல்லா ஸ்கூல் காலேஜ்ல படிச்ச போ அப்போ பேசுறதுக்கு ஒரு இது இருக்கு இப்பெல்லாம் யாரு என்ன அவ்வளதா வேறல்ல மக்சிமம் பத்து நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது
அ அ கரெட்டு தா கரெட்டு தா இப்போ எனக்கு அப்டிதா ஒரு நண்பர் இருக்காரு
ஹலோ
அ நண்பர் இருக்காரு என்பு இப்போ நா பள்ளி காலத்துலலா பேசனவருங்களால இப்போ எங்கூட இல்ல எங்க எ ஏரியா ஆமா
ஒருத்த ஒன்னு ரெண்டு பேரு இப்ப கூட பேசுறாங்க ஒரு மண்நேரோ ஒருத்தங்கிட்ட பேசுனா பேச மத்தவங்கெல்லாம் ரொம்ப இதாய்ட்டாங்க
அததா சொல்றது ஏனா அப்போ ஒங்க்கிட்ட பேசுனனா ஆ ஒங்ககிட்ட ஒரு அன்பு இருக்கு ஓ நல்லவரு நம்ப எதா ஒன்னு பேசுனா அதனாலதா கேப்பாங்க அதுதா நா சொல்றது பேசுனா எல்லாரு பேசலா யார் இவன்ககிட்ட பேசுணு செய்யணு என்ன ஆவபோது அது அது மண்னெல்லா நெனச்சிட்ருந்தா வேலை அது ந ஆமா யூஸ் இல்லன் அவங்க நனைப்பாங்க அது மாரி கண்டிப்பா நனைக்கவே கூடாது யூஸ் இருக்கோ இல்லையோ ஒரு
ஏயே அதுலதா நூறுல ஒண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க அப்டி சப்போட இருக்கு இல்லட நம்மகிட்ட இது அவன யாருக்கா எடுக்க
கண்டிப்பா கண்டிப்பா
அவங்குளுக்குன்றப்ப நம்ளுக்கு கால் பண்ணுவாங்க நம்ம அத எடுது ஆகனு
அ
உங்குளுக்கெல்லா அந் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ல யாருனா இருக்காங்களா விவசாயோ
ஆமா ப்ரோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது உங்களுக்கு அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா
ஆ இருக்காங்க ஆமா இது மாரி ஒரு நண்பரு எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு அவரு ஆ நல்ல ஒரு நா ஒரு கஷ்டத்த ஒரு ஷேர் பண்றது ஒரு நல்ல விஷ்யத்த ஷேர் பண்ணது அவர் போட்டுட்டு நிப்பாரு எப்பவுமே பேக்பா மூட் அடுத் தாங்கின்னு வாங்க பாத்தீங்க கை தாங்கி அப்டின்னு வாங்க பாத்தீங்களா அது மாரி ஒரு நண்பர் இருக்காரு அவங்க கேரக்டர் பாத்தா நல்ல டைப்பு தா ஜாலியான டைப்பு தா இப்ப நா பணயில்லனா ல்ல அவங்க செய்வாங்க நா இல் ஏன்டா நா செய்ற பணோ எங்கிட்டே இருக்கு இல்லாத போது நீங்க எனக்கு செய்யணுவாங்க அ தல்லா எனக்கு புதுசா இஞ்ச்சு அந்த மாரி யார்க்கிட்ட நா கேள்வி பட்டுக்கல அவரு அவர்கிட்ட இருந்து புதுசா நா கத்துக்கறே எங்கிட்ட பணொ இருக்கு பணொ இல்லாத போது எனக்கு செய் நா ஏத் திக்கறே ஆமா ஆமா அது சொல்றதுக்கு ஆம்மா மனசு வேணு யாருக்கு இருக்காது அ ஆஹ் அது அதுதா நா சொல்ற அதல்லா அவர்கிட்ட புதுசா பாக்கறே ரொம்போ பா னெ நெருங்கிய நண்பர் சார்அவ்ரு எதோ ஒரு பிஸ்னஸ் ஆமா அத்தவ ஏதோ எடுத்துப்போயி சிப் பண்ணலான்கிற அது என்கிட்ட வந்து சொல் நா இது பண்ணல பண்றே நீ ன்னா சொல்ற அப்டின்றது சொல்றது அவசியோல்ல நா கேட்டே யா அது எங்கிட்ட சொல்ல இல்ல எனக்கு என்னாச்சு இருக்கும் போதுலா இருக்கும் போது நா உங்கிட்டதா சொல்ல முடியும் அதனால உங் கிட்ட ஒரு கேள்வி கேக்கற ஒரு
செரி ப்ரோ நீங்க நீங்க கா கட் பண்ட்டு நீங்க உன்னொரு டைம் கால் பண்ணுங்க
ஓகே புரோ
த ஆ சரி ப்ரோ கட் பண்ணிடுங்